ஆ
ஆ எப்டி டி இருக்க
ஏ நல்லாருக்கியா டி நல்லாருக்கியா
ஆ நல்லாருக்கே ஏ வீட்ல எல்லா
எல்லாமே நல்லாருக்காங்க
ஆ என்ன பண்ணிட்ருக்க
நானா இப்பதா வேல எல்லா முடிச்ச கொஞ்சோ வெளியில போகறதா இருந்தது
ஆ
செரி கெளம்பிட்ருக்கே
ஓ செரி செரி நாளானாளிக்கி வீட்டு ஓப்பனிங் டி
ஓ கட்டி முடிச்சாச்சா
கட்டி முடிச்சாச்சி கொஞ்சோ வேல இருக்கு
ஆ
சேரி நல்ல நாள் இருக்கா
ஆ
செரி கொழ்ந்தைங்களுக்கு லீவ் எல்லா இருக்கா
ஆ
அ செரி அப்போ இப்பவே பண்ணீர்லா
சேர் செரி
ஆ அப்பிடின்ட்டு
நா செரி
ஆ அதா செரி எல்லாத்துக்கு ஃபோன் பண்லா
ஆ
அதா ஃபஸ்ட்டே ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னால் வரு இன்ன லாஸ்ட் நேரத்ல கூப்ட்டா யாருமே வரமாட்டாங்கள்ல
ஆம்மா
அதா ஃபோன் பண்ணே கொஞ்சோ வேல இருக்கு கீழ்ல
முடியிலையா நல்ல நாள் பாக்கறனால பண்றீங்ளா
ஆமா கொஞ்சோ எலக்ட்ரிஷன் ஒயரிங் ஒர்க் கெல்லா இருக்கா பைப்புங்க ஒயரிங் எல்லா இருக்கு
ம்
சேரி நல்லா நாள் இர்கற்னால சேர் பண்ணிர்லா‌ அப்டின்ட்டு செரிங்க ஃபர்னிச்சர் தாங்க எங்க வாங்குணுவோ எப்டி வாங்ணுனே தெர்லா யா எங்க நல்லாருக்கணு தெரில வாங்கணு ஒண்ணுமே இதுல்லயா இந்த பா வீடுதெல்லா பழசாயிட்ச்சா
ஆ
சேரி அதெல்லா பூப் போ புதுசா இந்த நால புதுசா பண்லா அப்டின்னோ செரி எங்க வாங்க தெரியவே அ அ வாங்கலடி எங்க வாங்கணுனே தெர்ல
அ என்ன ஒயிட் வாஷ் எல்லா
ஆ ஒயிட் வாஷ் எல்லா பண்ணி முடிச்சாச்சு ஒ ஒய் இது பெயிண்டிங் பண்ல
ஆ
ஒயிட் வாஷ் மட்டு எல்லாத்லயு போட்ருக்காங்க
அ
ஆ பெய்ண்டிங் எந்த ஒ து முடிச்சு ஒ ஒரேடியா ஒயரிங் முடுசுட்டா பெயிண்ட் அட்ச்சர்லா
ஆ
ஆ ட்டு சரியோ இதுக்கு மட்டு சரியா இது மட்டும் முடிச்ச நல்ல நாளு இருக்றனால ஆ முடுச்சர்றலா அப்டின்ட்டு ஆடு முடிவு ட்டுட்டோ ஆ
செரி நா
ஆ உனக்கு ஃபர்னிச்சர் ஓ எங்க ஃபர்னிச்சரா
ஆமா
எங்க
கீழ தா ஆஃபர்ல இருக்கு
அ ஹ
ஒன்னொன்னுக்கு ஆஃபரு ஐ டி இருக்கு
ஓ சேர் சேரி அ
ஆ நா வாங்குனதும் நா எங்க வீட்டுக்கு அங் கெங்க பாக்கும் போது எ பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு தகுந்தா வந்துச்சு
ஓ ஹோ நல்லா இருக்கா
ம் நல்லாவே இருக்கு இப்பத்திய மாடலாவு இருக்கு
ஓ சேர் சேரி தாங்குமா எனக்கு ஏன்னா நல்லா இருக்கணு போன தடவ அந்த வீட் டுக்கு வாங்குன பர்னிச்சர் நல்லாவே இல்ல ரெண்டு வருஷந்தா அதுக்குள்ள அது இது மாறி ஆயிடுச்சா
அ
அத்தா இவர் திட்றாரு உனக்கு இது இதுப்பண்ணா ஒண்ணுமே செய்யறதில்ல அப்டின்னு
அ அ
அத்தா நம்மளுக்கு எங்க என்ன நல்லது இருக்குன்னு தெரில இல்ல நா அத்தா விசாரிச்சுட்டு ட்டு வாங்கலா அப்டின்ட்டு சும்மா பாத் செட் அதுக்காக கொஞ்சோ ஒதுக்கி வச்சிருக்க அதுக்குள்ள வாங்குணு
ம்
சோ அ சோபா கட்லு அதுக்கப்றோ டைனிங் டேபுளு
எல்லாமே இப்பத்திய மாடல் லைட் செட்டிங்கோட இருக்கு
ஓ நல்லாருக்கா
செம்மையா இருக்கு கபோர்டு எல்லாவு மாத்திக்கலா
அ
கபோடு சோபா செட்டு இ இப்பத்தி இப்ப ரீசன்கா நம்ம நம்ம அந்த காலத்துல தா இந்த தகர பீரோ
அ அ
இந்த நார்மல் ச்சேரு அதெல்லா பாக்குற இப்பத்தைய மாடல்ல செம்மையா இருக்கு
ஓ சேர் சேரி அத்தா உட்டன் பீரோ ஒண்ணு பாத்து வச்சிருக்கெனா அது கொஞ்சோ ஆ அத்தான கொஞ்சோ ஞ்சிஅதிகமா இர்க் க்கு நா பாத்த எடத்துல அதுக்கு ஏதோ கொ அ
என் நேரத்துல வந்த மூணு அ உட்டன் பீரோ ஒன்னு மூணு டோர் வச்சி
அ
கண்ணாடியு செட் பண்ணி குடுப்பாங்க உள்ளி ஏங்கரு புத் குடுக் ஏப் ஏங்கரோட இந்த நம்ம ஷர்ட சேரீ எல்லா அயன் பண்ணிட்டு அப்படியே மாட்ற்ற மாதிரி
அ ஹேங்கரும் இருக்கா
உம்
உம்
வி இருக்கு அப்படியும் பக்கலா அத நம்ம நீ சொன்ன ரேட்டுக்கு விட கம்மி தா டோர் டெலிவரி யோட இருக்கு
ஓ ஓ அ அப்ப நீ என்ன ஆ சொல்லு
நிறையா அங்கேருந்தே எடுத்தால் டிஸ்கவுண்ட்டும் இருக்
ஓ சேர் சேரி ஆ அப்போ நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வரியா இல்ல நம்பர் தரியா
ஆ அதுக்கு என்ன போலாம் தெரிஞ்ச கடதான் எப்ப வேணாலும் போலா ஆனா கீழே தான் ஒரு நாள் போனா சாயங்காலம் ஆய்ரும் காலையில போனா
ஆ நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு நம்ம ஒரு நாள் போய்ட்டு ஏன்னா நாம பேசி வாங்கர்த்து க்குள்ள நீ தெரிஞ்சவங்க ஆனா நீ பேசும்போது கொஞ்சோ கம்மி பண்ணுவாங்கல்ல
ம்
ஆ டிஸ்கவுண்ட்டும் கொஞ்சோ நீ கொஞ்சம் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி தருவ ஆ டிஸ்கவுட் இருந்தா பாக்கலா
செரி
ஆ ச அப்போ என்ன ஏதுன்னு பாக்கலா
இந்த கபோர்டு லைட் செட்டிங்கு அதெல்லாமு பண்ணிட்டியா
கபோர்டு அதெல்லாம் அ அவங்க கபோர்டெல்லாம் பண்ணிட்டோம்
ஆ
ஆ அந்த லைட் செட்டிங் எல்லாம் குடுக்கல ஏன்னா இன்னும் ஒயரிங் பண்ணலல காசு அதெல்லாம் பண்ணிட்டோம் கிச்சனுக்கு மட்டும் கபோர்ட் பண்ணல நம்ம மெதுவா போய்ட்டு மெதுவா இருந்துட்டு பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு விட்டுட்டோம் ஏன்னா பட்ஜெட் பத்துலையா சரி அது வேணா மெதுவா போயி இருந்துட்டு வீட்ல இருந்து ட்டே ஒரு பண்ணிக்கலா
ஆ ஆ
என்னமா அதது இத சொல்றார ஒரேடியா பண்ணி முடிச்சுட்டா நல்லதுங்கறாங்க
கூ பீரோ வைக்கிறதுக்கு கபோடாவே அப்படியே செட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம்ல
அத கபோர்டு வைக்கலாம் அப்டின்னே இவங்க அப்பா வேண்டாங்கறாங்க
ஆ ஆ
அப்போ அது வேண்டா இதுங்கறாங் கிச்சன்ல வேணா அந்த மாதிரி மாடல் கிச்சன்னா கபோர்ட் எல்லா பண்ணி பண்ணிக்கலாம்
ம்
ஆ அது வந்து அது வந்து வந்து பண்ணனும்
ஆ
அது வேண்டாம் இப்ப பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது சரி பாக்கலாங்கறாரு அவுங் அப் பாக்கலாங்கறாங்க
ஓ
ஆ அதனாலதான் இல்லன்னா இவரும் ஒரேடியா பண்ணிட்டு போலாம் ஏன் பட்ஜெட் கூடன ஆனத் ஆச்சி கட்டி புது வீட்டுக்கு வரோல்லாங்கறாங்க அவங்க பா அத்த வேண்டாங்கறாங்க ச பார்க்கலாம் சரி இப்போ இது பர்னிச்சர் அதெல்லாம் வாங்கிட்டு இது கொஞ்சம சலய பர்னிச்சர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு
ஆ அ
ஆ இது வேண்ணா இதுன்னா ஒரு போவாரு எப்டியோ ஒரு காட் வேணும் குயின் சைஸ் காட் ஒன்னு வேணும்
ம்
சரி அதுவு ஒரு கபோர்டு அதுக்கப்பறோ என்ன ஆ டேபிள்ளு அதெல்லா வேணும்மா
ஆ
சரி எங்க பட்ஜெட் கொஞ்சோ தனியா ஒதுக்கி வச்சிருக்கோ அது அதுக்குள்ள ஃபர்னி ச்சர் வாங்கணுங்கறாரு இவரு எங்க நம்மல் கடைக்குது பாக்கலா அப்டின்னே
ஆமா
ஆ பாக்கலா நீ அப்போ அ நல்லா நாளிக்கி வீட்டுக் வந்துது
ஆ வரே வரே
ஆ ஓப்பனிங் எல்லா முடிஞ்சுட்டு
ஆ நம்ம வேணா ரூம் அ எப்படி என்னென்ன எங்கெங்க போட்டா நல்லா இருக்குன்னு அதெல்லா நானு பாக்கறே
ஆ பாரு அதுக்கப்பறோ நீ எடையில ஒரு நாள் ஃப்ரீய ஆனா சொல்லு நம் போய் பாத்துட்டு வர்லா
சரி
ஆ சரி வீட்ல எல்லாத்தியு கூட்டிட் வாா
கண்டிப்பா இன்னு பசங்க வேற லீவ்ன்னு வீட்லதா இருக்காங்க எங்கயாது கூட்டிட் போங்கறாங்க கூட்டிட்டு வர
ஆ சேர் சரி அப்போ கூட்டிட் வா அத்தே மாமா எல்லா இருக்காங்கல்ல எல்லாத்தியு கூட்டிட் வா
ம் எல்லா கூட்டிட்டு வர
ஆ நா சொன்னதா சொல்லு ஏன்னா டைம் ஆய்ச்சா இல்லன்னா வீட்டுக் வந்து கூப்ட்டுருப்பே
ஆ வந்து கூப்ற்றுந்தா இன்னு நல்லா இருந்திருக்கு அத்த மானரார்ல இருக்கும் போது
ஆமா எங்க இங்க டைமே கடைக்கல இப்போ எல்லாத்துக்கு போன் தா பண்ணோ அதா தி ட்றாங்க எங்க அத்த உனக் போன் இருந்த னால எல்லாத்தையு போன் பண்ணி கூப்ட்டுற்றே அந்த காலத்துல எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கூப்புறோங்கறாங் க
சரி எல்லாத்துக்கு டிரெஸ் எடுத்தாச்சா
ஆ ட்ரெஸ்ஸ எல்லா எல்லாத்துக்கு எடுத்தாச்சு ஆ ஆ ட்ரஸ்ல்லா எடுத்து எல்லா ரெடியா இருக்கு என்ன ஏ வீட்டுக்கு எல்லா என்ன தெவையோ அது எல்லா வாங்கியாச்சு இப்ப என்ன கொஞ்சோ கொஞ்சோ திங்ஸ் தா வேணு
ஆ அய்யர்ரல்லா
ஐயர் எல்லா இவரு போய் சொல்லிட்டு வரேன் போனாரு யாருக் சொல்லிர்க்காரு என்ன ஏதுன் தெர்ல
ஆ
ஆ இவுரு சொல்லிட்டு வரேன் போயிருக்காரு
சேர் சேரி
நம்மளுக் என்ன எனக்கு அவர்க் தெரிஞ்சவங்க எல்லா கொஞ்ச பேர அவரு கூப்பற்றாரு நம்மளுக் கு நாம கூப்பண்ணு
எப்படி பெருசா பண்ற மாதிரிய இல்ல சின்னதா
பெருசா பண்ண மாதிரி இப்பதானே ஃபர்ஸ்ட்டு ஃபங்சன்னு ஆ இல்ல கொஞ்சோ பெருசா பண்லா அப்போ கல்யாணம் பண்ணதுதா அதுக்கப்பறோ இப்பதா ஃபஸ்ட் டா அதா கொஞ்சோ பெருசா பண்ணதுலா அப்டின்ன சரி என்ன இப்ப பண்லான்னு எல்லாத்தியு கூப்ட்டு இருக்கோ என்ன பாக்கணு எல்லாத்தையு
சேர் சேரி கேட்ரிங் எல்லா எங்க எங்க குடுத்துருக்கீங்க
அது இவர்தா குடுத்துருக்காரு எதோ புது கேட்ரிங் ஆமா பக்கத்து வீட்ல போ அவுங்க கல்யாணத்துக் செஞ்சாங்ளா நல்லா இருக்குனு ஆர்டர் குட்த்துருக்காரு
சேரி
சரி அப்டின்ட்டு வரே அப்டின் சொல்லிர்க்காங்க
ஆ
சரினு எல்லா அவரு பாத்துக்ட்டாரு இப்போ நாம நம்மளுக்கு தெரிஞ்சவ நம்ம ஏ சைட்ல இருக்குறவுங்களுக் கெல்லா நா ஃபோன் பண்ணிட்ருக்கே ம் வரப்பந்த வர சொல்லி சொல்லிட்ருக்கே
ம்
சேரி அதுக்கப்புறோ பாக்கலா சேரி அப்ப நீ நாளைக் கி நாலா நாளைக்கி வீட்ல எல்லா தியு கூட்டிட் வா
ஆ வந்தற்ற
ஆ செரியா
ஆ செரி
ஆ ஆ அப்போ நா நா நால்லா நாளைக்கி நா ஃபோன் பண்ற வந்துட்ட அதுக்கப்றோ ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா போய் ஃபர்னி சரல்லா பாத்துட் வர்லா ஆ செரியாப்பா சேரி அப்போ அப்ப ஆ
அப்போ நா நாளான்னைக்கி பாக்கலா
ஆ சேரி அப்போ ஆ